ஆ கேக்குதா மேம் பேஸ்லாங்ளா
ஹலோ தோழி என்னுடய குரல் கேட்க் ஆ கேக்கிற்து இப்போது தெளிவாக கேட்கிறது இன்னைக்கு பாத்தீங்ன்னா நம்ப ஒரு சைவ உணவுகள்ல வக வகயா என்னென்ன விதமான உணவுகள் பண்ணலா ஒரு கவனம் ஈர் க்கிற மாதிரி அப்டிங்கிற மாதிரி பேசஸ்லான் நெனைக்கிறே உங்களுக்கு சம்மதமா
ஆ எனக்கு சம்மதமாம் பேசலா தோழி
ஓகே அ ப இப்ப இன்னிக்கி பாத்தீங்கனா சைவ உணவுகள்ங்கறது அது அதுலியுமே வந்துட்டு நம்ம பல வகைகள்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்கட்டு ஒரு சுவையா இருக்கட்டு சத்தானதா விதவிதமா சமை க்கிலாம் இல்லயா ஏனா ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு இல்ல வேலைக்கு செல்பவர்களுக்கு அப்டி ஒரு ஐந்து நாட் களுக்கு ஐந்து வகையான உணவுகள் சமைக்கலா ஏனா தினமு ஒரே அதே மாரி அப்டிங்கிற மாரிதா இருக்குல்ல அப்டிங்கமோது நீங்க எந்த வ ஐந்து வகையான உணவுகள் எனக்கு சொல்றீங்ளா
ஆ ஓகே இது இப்போ பாத்தீங்கனா ஃபஸ்ட்டு நாள் பாத்திங்கனா நாங்க புளி சாதோ செய்வோ புளி சாதம் ஆ ரெண்டாது நாளு பாத்தீங்கனா லெமன் சாதம் எலுமிச்சபழ சாதோ செய்வோ மூனாவ்து நாள் பாத்தீங்கனா லஞ்சுக்கு தயிர் சாதோ செய்வோ நாலாது நாள் பாத்தீங்கனா தேங்கா சாதோ செய்வோ அஞ்சா நாள் பாத்தீங்கனா உங்குளுக்கு மிளகு சாதம் செய்வோ அ ஆறாவ்து நாள் பாத்தீங்கனா ம் வெரைட்டி ரைஸ் அதாவ்து வெஜிடபிள்ஸ் சாதோ செய்வோ அ நீங்க எந்த மா திரியான உணவுகள் செய்வீங்க மேம்
ஒ நீங்க சொன்னதெல்லா செஞ்சிருக்க ஆனா எனக்கு இந்த உண அது எப்டி செய்வீங்க எனக்கு
ஆ எந்த உணவு மேம் உங்களுக்கு வேணு
மிளகு சாதம்னு சொன்னீங்க இல்லயா அந்த மிளகு சாதம் எப்படி செய்வீங்கன் தெரிஞ்சுக்லாமா
ஓகே ஓகே நா சொல்றே மிளகு சாதம் பாத்தீங்கெனா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்குனு எடுத்துட்டு ஒரு அர மண் நேரம் போல ஊற வெச்சிறணு ஊற வெச்சதுக்கப்பறமா குக்கர்ல போட்டு ஒரு மூணு விசில் வைக்கணு வெச்சதுக்கப்பறமா ரைஸ் நல்லா வெந்து வந்துரு இப்ப பாத்தீங்கனா நம்ம மிளகு இருக்கு இல்லயா பெப்பரு அத பாத்தீங்ன்னா நல்லா வறுத்துட்டு மிக்சில போட்டு ஒரு சுத்து சுத்திக்கிணு சுத்தனதுக்கப்றோ அந்த மிளகு பாத்தீங்கனா உங்குளுக்கு தூளாயிடு அந்த தூளு வந்ததுக்கப்றமா சாதத்த எறக்கிட்டு அதுல நல்லெண்ணெய ஊத்தி அ ஆற வெக்கிணு ஆற வெச்சுட்டு நல்லா கிண்டனு கிண்ட்னதுக்கப்பறமா சாதோ பாத்தீங்ன்னா உங்களுக்கு உதிரி உதிரியா வந்துரு இதுல பாத்தீங்கனா மிளகு இருக்கு இல்லயா மிளகு நம்ம ஒடைச்சு வெச்சிருப்போ இல்லயா அந்த மிளகு பத்தீங்கனா நம்ம தாளிக்க போறோ இப்ப பத் த்தீங்கன்னா அதுல வெங்காயோ ஆ கடுகு ஆ மிளகு மூனுத்தியு போட்டு நல்லா வதக்கிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்பறமா அதுல வந்து நம்ம கருவேப்ல ஆட் பன்னலா கருவேப்ல எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறோமா சாதத்துல எடுத்து கொட்டி நம்ம கிண்டி பிரிப்பர் பண்ண நம்ம கிண்டி சாப்
ஓ சரிங்க தோழி ரொம்பவே நல்ல விஷயோ சொல்லிருக்கீங்க மிளகு சாதம் இது வரை